ஹலோ வணக்கங்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்ப்பா என்ன விடுமுறை எல்லா முடிஞ்சுதுங்களா ஊருக்கு எதா போயிட்டு வந்துடிங்களா
எல்லா எடத்துக்கு போயிட்டு வந்தாச்சுப்பா இதுக்கப்புறோ எங்க பள்ளி திறந்தா பிள்ளைகள் எல்லா ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலதா அதுவு திரு பள்ளி திறப்ப வந்து நாலாந்தேதி வரையு ஒத்தி வச்சுட்டு இருக்காங்க அதனால இப்ப அதுவுமே இல்லாம இருக்கு எல்லா வெளியில எல்லா போயிட்டு வந்தாச் சி ஒரு மாசோ ஃபுல்லாவே வந்து அ ஒரு மூனு நாள் அப்பிடி வெளிய போயிருந்தோ ஆ டூர் மாரி பிளேன் பண்ணி ஃபேமிலியோட ட்ரிப்பா போயிருந்தோ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அ ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது இன்னொரு விசேஷம் மட்டு ஒன்னு இருக்கு அதுக்கு மட்டு போற மாரி இருக்கு முடிஞ்சளவு எல்லார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சி ஏன்னா இதுக்கப்புறோ பள்ளி திறந்ததுக்கு அப்புறோ நம்ம எங்கியுமே போக முடியாதில்ல அனால வந்து அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தர்லா அப்பிடின் சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லா எடத்துக்கு போயிட்டு வந்தாச் ச்சி இன்னு பசங்க வந்து இந்த அ தீம் பார்க் மாரி இருக்கு இல்லைங்களா அங்க மட்டு கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இங்க பக்கத்துலதா இருக்கு இப்ப நா பள்ளியு வந்து நாலாந்தேதி ஒத்தி வச்சுருக்குறதுனால சேரி அங்க வேன்னா ஒரு நாள் கூட்டிட்டு போயிட்டு வரலா அப்டின்ட்டு இருக்கு பாக்கலாமா ந எப்டி நமக்கு நேர கெடக்குதுன் பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கூட்டிட்டு போயிட்டு வரலா அப்டின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோ ஒங்களுக்கு எப்டி போச்சு விடுமுறை எல்லா
ஆ ரொம்ப நல்லா போச்சுப்பா ஆனா ஏன்னா ரொம்பல்லா வந்து வெளில போக முடியல ஏன்னா எனக்குமே வந்து அ வே இல்ல ஆபீஸ் வேல எல்லா நெறய இருக்கு அதனால அந்த அளவுக்கு எனக்கு வந்து லீவ் எல்லா கெடைக்கல ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி வீட்ல இருந்து அவுங்களோட ய பிள்ளைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க அதனால என்ன ஆச்சுனா நானு ஆறு முப்பது மணி சாயந்திரம் அதுக்கு மேல ஆபிஸ் ஒர்க் முடிஞ்சுரு அதுக்கப்றோ கூட்டிட் இங்க வெளியில போயிட்டு வர்றது அந்த மாதிரில்லா போயிட்டு நெறய எடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப பசங்க வந்து நெறய வா போனுனு இருந்தாங்க அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது கோயிலுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி ஒரு ரெண்டு வாரோ அந்த மாதிரி போச்சு அது கொஞ்சோ வந்து நெறயவே வந்து என்ஜாய் பண்ணாங்க பசங்கல்லா ஏன்னா எதுனாலனா அவுங்களுக்கு ரொம்ப வந்து ஆ அதிகமா நாங்கதா போய் தங்குவோ இந்த தடவ தங்கச்சி வீட்ல இருந்து எல்லாருமே வந்து இங்க தங்கனதுனால ரொம்ப சந்தோஷம் மானது பிள்ளைகளுக்குமே என்னன்னா இந்த ஓட்டு அது இதுன்ட்டு அதிகமா வெளியில போகல வெயில் டைமு அது அதனால அதிகமா நாங்க வெளியில போகறதுக்கான வாய்ப்பு கெடைக்கல ஆனா என் ஏனா அவங்கல்லா வந்தது அந்த மாதிரி இப்பதா வந்து நாங்க திங்ககெழம வந்து பள்ளி திறக்கதா இருந்ததுனால என்னடா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு பாத்தோ இப்போ நாலாந்தேதினு ஒத்தி வச்சிருக்குறதுனால ஆ படத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்க இப்ப புதுசா பட வந்திருக்கு இல்லைங்ளா கருப்பு படம் அந்த படத்துக்கு கூட்டு போங்க அப்டின் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுக்காக தா வந்து இதா வந்து அஹ திரையரங்ள வந்து புக் பண்ணணு டிக்கெட்டு இல்ல அப்டின்னா ஏதாவது தீம் பார்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு எடத்துக் கூட்டு போயிட்டு வரனு பாவ பிள்ளைகள் ஒன்றர மாசமா வந்து வீட்லயே வந்து ஆ அடஞ்சிருந்தாங்க எப்டியு வெளியவு போறதுக்கான வாய்ப்புகளுமே இல்ல ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு இல்லைங்ளா இந்த தடவ ஒங்களுக்கு அங்க எப்டி இருந்ததுங்க ஊர்ல
பாத்தீங்னா அப்டினா மலைகள் வந் வந்து ரொம்ப குறைவா இருந்ததுனால வந்து வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாதா இருந்துச்சு மழயே இல்ல இல்லைங்ளா அ இப்பதா மழவே மழையே வந்து இப்போ ரெண்டு நாளா தா வந்து மழயே வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி எல்லா பாத்தீங்க அப்டின்னா நெறய வெயிலாதா இருந்துச்சு அ மழயே சுத்தமா இல்ல அதனால வர்ரும் ரொம்ப வெப்போ வந்து அதிகம் ஜி இப்ப கொஞ்சோ பரவாயில்ல இந்த ஒரு இரண்டு நாட்களா வந்து மழை தொடர்ந்து வந்துட்டே இருகுறதுனால கொஞ் சோ ச்ச சில்லுன்னு இருக்கு ஆ ஆனா முன்ன வந்து ரொம்ப கஷ்டமாதா இருந்துச்சு இப்ப வெளிய அ தண்ணியா நெறய குடிச்சிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு காத்து இல்லாம நம்ப வெளியில போயிட்டு தங்கறது தங்குற இடத்துலயு பாத்தீங்க அப்டின்னா தங்கவு புடிக்கல ஏன்னா அது ரொம்ப காத்து இல்லாத ஒரு சூழ்நிலயாவே இருந்ததுனால வந்து ரொம்ப கஷ்டமாதா இருந்துச்சு இந்த டைம் வெளியில போனதுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போன டைம் எல்லா பாத்தீங்கனா முன்னாடியே வந்து நமக்கு மழ வந்துடுச்சு அ அ பள்ளிகள் வந்து விடுமுறை ஸ்டா ஸ்டாட் ஆச்சு இல்லைங்ளா அந்த டைம்லயே வந்து மலைகள் வந்து வர ஆரம்பிச்சதுனால வந்து வெப்பம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு இந்த டைம் வந்து மலைகள் வந்து சுத்தமா இல்லை எந்த எடத்துலயுமே இப்பதா வந்து மழயே ஒரு ரெண்டு மூனு நாளாதா வந்து மழயே வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால இப்ப கொஞ்சோ பரவாயில்லையா இருக்கு ஆ சூழ்நெலைகள் இன்னும் பள்ளி திறப்பு வந்து ஒத்தி வச்சிருக்கிறதுனால பிள்ளைகள் அதுக்குள்ள எங்கேயாச்சு ஒரு எடத்துக்கு மட்டு கூட்டிட்டு போயிட்டு வரலானுந்தா நாங்களு இருக்கோ படத்துக்கெல்லா போயிட்டு வந்தாச்சு படோ வந்து நீங்க சொன்னமா அந்த படோ வந்து பாக்குற விதமாதா இருந்துச்சு அருமையாதா இருந்துச்சு ஓரளவுக்கு
ஆ ஆ ஆ பிள்ளைகள கூட்டு போனுன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஆனா எந்த ஒரு நல்ல படமுமே எங்களுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு வரல ஆனா இது கொஞ்சோ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்க எனக்குமே வந்து ஆபீஸ் வேல இருக்கு அவருக்குமே வந்து வெளியில வேல போயிட்டு ஒரு நாள் லீவ்ல இருக்காங்க அதனால கொழந்தைகள் வந்து காலேயில இருந்து சாயந்திர வரைக்கு பாத்தீங்கன்னா
வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைதா உருவாகுது அதனால வந்து நம்மளு அப்டியே வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தோ அப்டின்னாதா வந்து
எனக் இன்னு எட்ட ஆமா ஏன்னா அப்பதா வந்து பிள்ளைகளுக்கு கொஞ்சோ வந்து நம்ம விடுமுறய வ நல்லா நல்லா வந்து அவுங்க என்ஜாய் பண்ணாங்க அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க கொஞ்சோ வந்து ந நெனச்சுப்பாங்க இல்லல்ல ஏனா வந்து இந்த வெயிலு வெளியவே போகவே முடியல இல்லைங்ளா காலேயில எட்டு மணி ஏழு மணிக் எல்லாமே வெயில் வந்து ஆரம்பிச்சிருது அஞ்சு அஞ்சரை ஆனாலுமே வெயில் எறங்கிட்டேதா இருக்கே தவிர ஒரு குளுமையாவே இல்ல இப்ப இந்த டைம்ல நம்மளால எங்கயுமே கூட்டு போக முடில சீக்கிரோ சோந்துருவாங்க மயக்கோ வரு ஒரு சாப்ட பிடிக்காது அது எதுக்குடா போயிட்டு வந்து ஒடம்பு சரியில்லாம இருக்கணு அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளயே இருக்கலா அப்டிங்கிற மாதிரி சூழல் வந்து இந்த விடுமுறையில ரொம்ப உருவாய்டுச்சோ அப்டிங்கறது என்னுடைய எண்ணோ இல்லிங்ளா
கண்டிப்பா ஏன்னா இப்ப இப்ப இருக்கிற வெயில் டைம்ல நாங்களே படத்துக்கு போகும் போது பாத்தீங்க அப்டின்னா நைட்டு ஒரு ஒன்பது முப்பத்தஞ்சு மணிக்குதா வந்து புக் பண்ணிட்டு போயிருந்தோ ஏன்னா அந்த டைம்ல மட்டும்தா போக கொஞ்ச நல்லா இருக்கு இல்லன்னா வெயில் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா போகறது வந்து ரொம்போ கஷ்டமா இருக்கு பிள்ளைகளெல்லா கூட்டிட்டு அவங்க அங்க நம்ம போறதுக்குள்ளயே ரொம்ப டயேடு ஆயிடுறாங்க அதுவு இல்லாம அந்த டைம்ல ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு நம்மளால போக முடியறதில்ல கூட்டிட்டு டைம்க்கு நேரத்துக்கு வந்து போக முடியறதில்ல அதனால நாங்களே நைட்டுதா போயிருந்தோ ஆனா நைட்ல ஓரளவு க்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா வல் டிராஃபிக் இல்ல நம்ம வர்றது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து வீட்டுக்கு வர மாதிரி அத மாதிரி இருந்ததுனால நைட்லதா போயிருந்தோ நல்லாதா இருந்துச்சு இந்த வெயிலுக்காக பயந்துக்கிட்டே வந்து நம்மள பிள்ளைகள வந்து எந்த இடத்துக்குமே கூட்டிட்டு போக முடியல அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நில ஏன்னா மழ வந்துருந்துச்சு அப்டின்னா ஓரளவுக்கு வெப்பம் நமக்கு வந்து தனிஞ்சிருக்கு ஆ வெ மழை சுத்தமா இல்லாதனால வந்து இந்த டைம் ரொம்ப வெப்பமா இருந்துச்சு ஃபேன் ஒரு அஞ்சு நிமிஷோ வந்து கரண்ட் இல்ல அப்டின்னாலே வந்து நம்மளால வீட்டுக்குள்ள வந்து ஒக்கார முடியாத வந்து ஒரு சூழ்நிலைலதா நம்ம இந்த டைம்ல வந்து இருந்தோ
ம் சரிங்க தோழி நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆ வீ ட்டுக்குள்ளயே பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஏ சி இருக்கிற ரூம்குள்ள மட்டும்தா இருக்கிறாங்களே தவிர சாதாரணமா வெளில வந்து உக்காரவே முடியல ஏன்னா எ சாயந்தர பொழுதுலயுமே ஒரு காத்து இல்ல ஒன்னு இல்ல அதனால இருபத்தி நாலு மணி நேரமு அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டேதா இருக்கு அதனால வெளில போணுங்கிற எண்ணமே எங்களுக்கு வர்ல பிள்ளைகளுக்குமே வர்ல இருந்தாலு ஒரு ஞாபகத்துக்காக இந்த கோடை விடுமுறைல இ ருந்தாங்க போயிட்டு வந்தாங்க அப்டிங்கறதுக்காக எங்கயாது கூட்டிட்டு போகணு ஆ ஆனா அதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா பள்ளி அலுவலு நெறைய இருக்கு அதையு முடிக்கணு அதனால யோசிச்சுட்டு இருக்கிறே நானு
ஏ ஆமா ஏன்னா ப பிள்ளைகள வந்து நம்ம எங்கயு கூட்டிட்டு போல அப்டின்னா பிள்ளைகளுக்கு வந்து பள்ளி திறந்து பள்ளிகளுக்கு போகும் போது வந்து அவங்க கூட இருக்கிற தோழிகள் வந்து பேசுவாங்க இல்லைங்களா இது மாரி நாங்க இந்த எடத்துக்கு போயிருந்தோ அப்டி இருந்தது இப்டி இருந்தது நாங்க இதெல்லா பாத்தோ ரொம்ப அரு மையா இருந்தது இது மாதிரி விஷயங்கள அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது வந்து ஆ பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஏக்கமா இருக்கு நம்ம எங்கயுமே போகலையே இந்த வி விடுமுறையில நம்ம எத பத்தியுமே நம்மளால நம்மளோட தோழிகளுகிட்ட வந்து சொல்ல முடியலையே அப்டின்ற வந்து ஒரு தயக்கங்களு ஒரு ஆ கஷ்டங்களு அவுங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிரு அதனால வந்து நம்ப முடிஞ்சளவு பக்கத்துல இருக்கிற எங்கயாச்சு ஒரு சில எடத்துக்காச்சு வந்து நம்ம கூட்டிட்டு போயிட்டு வர்றது வந்து நமக்கு கொஞ்ச நல்லா இருக்குன்றது நா நெனைக்கிறே
கண்டிப்பாங்க கண்டிப்பா நம்மளுக்கு அந்த மாதிரி போயிட்டு வந்தோ அப்டின்னா நீங்க சொன்ன மாதிரி பள்ளிகள்ல எல்லா குழந்தைகளுமே அங்க போயிட்டு வந்தே இங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லும் பொழுது நம்ம பிள்ளைகள் ஒண்ணுமே போகல அப்டின்னவுனே அவுங்களுக்கு கொஞ்சோ வருத்தங்கள் இருக்கதா செய்யு ஆனா ஒரு பக்கோ இந்த வெயிலோட கொடுமைல போயிட்டு வந்து கொழந்தைகளுக்கு உடனே சளி பிடிக்கிற வி விஷயங்களுமே இருக்கு ஏன்னா வெயிலு ஒடம்புல மு முழுக்க வேக்கறது அது இல்லாம அதிகப்படியான வந்து வெளில தண்ணீரு ஜூஸு அந்த மாதிரி வாங்கி பழ சாறு அந்த மாரிலா குடிக்கும் பொழுது அவங்களுக்கு அடுத் அ அன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிக்கிறது ஜொரம் வர்றது அதுவு இந்த வெயில் காலத்துல சளி பிடிச்சு ஜொரம்லா வந்ததுன்னு வெச்சுக்கோங்களே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இல்லிங்களா
கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு வந்து அது மட்டு இல்லாம வெயில் டைம்ல நம்ம கூட்டிட்டு போயிட்டு வரோ அப்டினா தண்ணி சரியா குடிக்க மாட்டாங்க வெளில இருக்கும் போது தண்ணி குடிக்கலன்னா வயிறு வலிகள் வரவு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லிட்டேதா இருக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம ஐஸ் கிரீம் இது மாதிரி சில்லுன்னு ஜூஸ் இது மாரி வாங்கி குடுத்தோ அப்டின்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது அது ஃபீவர் வர ஆரம்பிச்சிருது அதனால நீங்க சொன்ன மாதிரி வந்து வெளில போறத கொஞ்சோ தவிர்த்துட்டு வீட்லயே இருக்கறது வந்து ஒரு நல்ல விஷயமாதா இருக்குன்றத நானு நெனைக்கிறே
கண்டிப்பாங்க அதனாலதா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள எங்கயுமே கூட்டிட்டே போல இந்த தடவ வீட்டுக்குள்ளதா இருக்கோ சின்ன சின்ன கோவில்களுக்கு மட்டு ஆ மாலை வேளைல வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பொது கோவில் வந்து வீட்டு பக்கத்லயே வந்து இருந்துச்சு அந்த மாரி கோவில்களுக்கு போயிட்டு வந்தோ அது கொஞ்சோ நல்லா இருந்தது ஆமாங்க அப்றோ உறவினர்கள்லா கொஞ்சோ வந்து நம்ம வீட்ல இருந்தது வந்து அவங்க வெளில போல அப்டிங்கற ஒரு எண்ணம் இல்லாம வீட்டுக்குள்ளயே என்ன விளையாட முடியுமோ அந்த மாரி அவங்களே விளையாடுறது நெறைய புது விஷயங்கள்லா கத் துக்கிட்டாங்க அந்த மாதிரி வெளில போகாம ஒரு சில விஷயங்கள்லா அவங்களுக்கு தெரிஞ்சுது இப்ப கொஞ்ச பரவால்ல அதனால இந்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல எங்கயாது கூட்டிட்டு போலா ஆ என்னுடைய வேலைலயுமே ஒரு நாள் லீவ் அந்த மாதிரி எடுத்துட்டு விடுமுறை கேட்டுட்டு போகலா அப்டிங்கற எண்ணத்துல இருக்கே நீங்களு போயிட்டு வந்துட்டீங்க இல்லையா
ஆமாங்க தோழி நா வந்து ஒரு மூணு நாள் வந்து பாத்தீங்ன்னா அ வெளில போயிருந்தோ ஆ மூணு நாளுமே ரொம்ப கடினமாதா இருந்துச்சி ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து தீம்பார்க் மாரி இருக்கிற ஒரு எடத்துல போயிருந்ததுனால பசங்க அந்த ஃபுல் டே வந்து அந்த தண்ணிலேயே இருந்துட்டாங்க ஆ ஒரு நாலு மணிக்கு மேலதா வந்து அந்த கேம்ஸ் எல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால வந்து தண்ணிலயே ஃபுல் முழு நேரமு இருந்ததுனால அந்த ஒரு நாள் மட்டு வந்து அவங்களுக்கு வெயில் எதுமே தெரியாம கொஞ்ச நல்லா இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சோ வெயிலா தா இருந்துச்சு பிள்ளைகளுக்கு வந்து அந்த அடுத்த இரண்டு நாட்கள் வந்து கொஞ்ச கடினமாதா இருந்துச்சு அதுக்கு முன்ன ஒரு நாள் வந்து கொஞ்ச நல்லாதா இருந்தாங்க அதுக்கப்புறோ வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம ஊருக்குள்ள வரம்போதுதா வந்து மழ அன்னக்கி இரவு வந்து நாங்க வ வரம்போதே மழ நல்ல மழ பேஞ்சதுனால அந்த இரவு வந் இரவு நேரம் வந்து கொஞ்சோ சில்லுன்னு காத்தடிச்சுட்டு கொஞ்சோ நல்லா இருந்துச்சு அங்க இருந்து வந்ததுக்கு அப்றோ ஆ உறவினர்கள் வீட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது அவங்க வீட்டுக்கெல்லா போயிட்டு ம் ஒரு வழியா நாளக் கிதா வந்து வீட்டுக்கு போகப் போறோ
நல்ல விஷயந்தா ஏன்னா நீங்க கிராமப்புறத்துல இருக்கிறதுனால இன்னு நல்லாவே இருக்கு உங்களுடைய உறவுக்காரங்க வீட்டுக்கெல்லா போகும்பொழுது நாங்க எல்லாமே இந்த நகரப்புறத்துல இருக்கிறதுனால எந்நேரமும் பாத்தீங்கன்னா இந்த வெயில் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனா அவங்களுமே அந்த ரூம்ல ஏ சி ரூம்லதா படுப்பாங்க அங்க போய் அவுங்களுக்கு சங்கடத்த குடுக்க வேண்டா நம்ம இங்கேயே இருக்கோ பாப்போ எல்லாருமே வந்து இந்த விடுமுறைய நல்லா என் நல்லா வந்து ஆ என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நம்புறே நீங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணிப்பங்க ஆ நா நாளைக்கு இல்லன்னா இன்னொரு நாள் நா பண்றோ ஓ கேங்களா
ஓகே தோழி பாக்கலா இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம பேசலா இத பத்தி ஏன்னா உங்களுக்கு இப்ப வேலைகள் இருக்கு இல்லைங்களா
ஆமாங்க தோழி வச்சருட்டுங்களா
ஆ சரிங்க தோழி